ஹலோ
அம்மா
வணக்கம்மா வணக்கொ நல்லாருக்கீங்ளா
ம் நல்லா இருக்க நீங்க
ம் நானு நல்லா இருக்கம்மா ம் குடும்பத்ல அனைவரு நலமா
அ நல்லா இக்குறாங்க
ம் ம் சரிம்மா குடும்பத்துல உள்ளவர்களெல்லா நல்லா படிச்சிருக்காங்ளா ஸ்கூலுக் போறாங்ளா என்ன செய்றாங்க
படிச்சிருக்காங்க
ம்
ஆ ம் ஆமா ஆமா முடிச்சிட்டு கல்யாணம் பண்ணிக் ந பேரம் பேத்தில்லா எடுத்துட்டங்க
ங்க ம்
ஒரு பொண்ணுக்கு ரெண்டு ஒரு பொண்ணு ஒரு பைய
ம்
இப்போ அவ பொண்ணோட பொண்ணு படிச்சிட்ருக்கா பையனு படிக்கிறா காலேஜ் போய் படிக்கிறா பொண்ணு எட்டாவ்து
செரியா கேக்லம்மா
ஹலோ பொண் பொண்ணு ஆ டிகிரி முடிச்சிக்கிறா டீச்சர் வேலைக் போயிட்ருந்தா
ம்
இல்ல ஒடம் முடிலன் வீட்லதா இக்குறா
ஆ
அந்த பொண்ணு பசங்க வந்து எட்டாவ்து ஒரு பொண்ணு எட்டாவ்து படிக்கிது
ஆ
பையன் வந்து காலேஜ்ல சேத்துக்குறாங்க
ஆ
அடுத்து வந்து பைய பையனோட பையங்க வந்து இப்பதா ரெண்டு பசங்க பையனுங் க அவனு அவந்த எங்க பையனு டிகிரி படிச்சிக்கிறா
ம்
எம் எஸ் சி ஐ டி படிச்சிக்கிறா
சரி
னுக்கு ரெண்டு பையனுங்க அவுங்களு ஒரு ரெண்டாவ்து எல் கே ஜி யோ அப்டி படிக்கிறாங்க
அ
பையனு எம் சி ஏ படிச்சிக்கிறா
ம் ம் எல்லா வேலைல இருக்காங்ளா
இப்ப இல்ல அவுங்கொ வந்து வேலையில் இருந்தாங்க பட் அங்க வந்து தூரமா இப்ப மெட்ராஸ்ல வேல செஞ்சுட்டு அவுங்க வில்லேஜ் ஜுகு வர்ணு அவுங்க மாமியார் ஊரு வில்லேஜு
ம்
இங்கருந்து இங்க வந்து வந்து போனுனா பாதுகாப்பு இல்லாம கொழந்தைங்கள வச்சு முடியாம பாதுகாப்பு இல்லாம அங்கிருந்து இங்க வந்து வந்து போனோனா நறைய ச அந்த சாம்பார் அதுக்கே சரியா போதே
அவ்ங்கள கூட்டிட்டு போயிட்டு அங்கயே பக்கத்துல வச்சுன்னு அங்கேயே படிச்சு வச்சுக்கிறேங்கல்ல
பக்கத்துல வச்சுக்கிட்டு பக்கத்துல வந்ததுதா அவுங்களுக்கு பெரிய செய்றாங்மா இப்ப நா அங்கெல்லா போனோ மெட்ராஸ்ல இருந்தோ தனியா ஓ யாரோடைய பக்த்ல பக்கத்து வீட்டு ஆளுங்களோட ட ஆதரவு வச்சிக்கின்னு நாங்க எல்லா வாழ்ந்துட்டோ
ஆமா
மெட்ராஸ்ல மூணு வருஷம் வாழ்ந்தோ இங்க வாழ்ந்தோ அங்க வாழ்ந்தோ சரியா போச்சு இப்போ எல்லா வசதியு இருக்குது
ஆ
அவுங்களுக்கு அவுங்க அம்மாவுங்க பக்த்துல இருந்து சாமான் கழுவி வைக்கணுமா அந்த அளவுக்கு திறமையாக்குறா ஜனங்க அவுங்க வந்து
ம் சரி சரி
ரொம்ப தெறமையானாளுங்க அவுங்களுக்கு வந்து வந்து ரால்ல சாமான்கள் கழுவத்துகூட வக்கணு அந்த அளவுக்கு திறமையான ஆளுங்க அவுங்க அதனால அங்க அப்பா ஆமா அதனால வீ வீட்டுக்கு வந்து பொண்டாட்டிங்கள காவலுக்கு ஒரு ஆள் வச்சுக்குணுனு அம்மா அப்ப கூப்ட்டாங்க ஆமா உங்ளுக் பிள்ளைங்க ஒரு பிள்ளையை பாக்க முடியுமா அடுத்து அடுத்து இருக்க புள்ளைங்க நல்லதுகெட்டது வசதி வாய்ப்பு எல்லா பாக்ணு இல்லையா
ம் ஆமா அ எமா எனக்கு ரெண்டு கொழந்தைங்க அ பொண்ணு வந்து காலேஜ் படிக்கிறா செகண்ட் இயர் படிச் ச்சிட்டு இருக்கா சென்னையில போட்டுருக்க
ம்
எங்க பைய வந்து பத்தாம் வகுப்பு முடிச்சிட்டு பதினொன்னாவ்து படிக்கிறா
ம்
நல்லா படிச்சுட்டு இருக்காங்க நல்லா அவுங்களையும் படிக்க வச்சி வேலைக்கு அனுப்பணுன்றத என்னோட ம் இது ஆச
ரொம்ப நல்லத் தா ஆ
வேலைக்கு அனுப்பனுன் ஆச ஆமா நல்லா படிக்கிறாங்க அது தகுந்த மாரி ஆ முடிச்சுட்டு டு வேலைக்கு போயிட்டுதா நா கல்யாணமே பண்ணிப்பன் சொல்லிட்டு இருக்கா
ம் நல்லத்தா
பிரே அந்த மாதிரி தான் பண்ணணுன்னு இருக்கேன் நல்ல முடி படிச்சுட்டு இருக்கா
அதுதாமா நல்லது நல்ல
ம்
அந்த மாரி படிச்சு முடிச்சுட்டு தா செய்யணு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இப்ப இருக்குற காலகட்டத்துல நறைய குடும்ப ஒத் போறதே கெடையாது
ஆமா
நறைய ஜனங்க ரொம்ப உன்னுடைய வருமானம் என்ன என்னுடைய வருமானம் அதாவ்து வருமானம் இல்லனாவே ஒரு பெண் பொ பெண்ண ஒரு பெண்ண வந்து அடிமையா நடத்த ஆரம்பிக்கிறாங்க
ஆமா
அசிங்கப் படுத்துவு ஆரம்பிக்கிறாங்க
ம் ம்
ஆசன் பண்ணிதா நானே கைத்தொழிளோ நல்லது அப்பா அம்மா வந்து என்ன படிக்க வைக்கணும்னு நா ரொம்ப ஆசைப்பட்டே
ஆனா அவங்க படிக்க வைக்க வெளியில பண கெட்டு போயிடுறாங்கன்னு அந்த காலத்து ஜெனரேஷன்
அந்த காலத்துல அந்த ஊர்ல இருக்குற ஸ்கூலோட சரி வெளியில அனுப்ப மாட்டாங்க
ஆமா அந்த மாரி தா பண்ணிட்டாங்க என்னையு நா ரொம்ப ஆசைப்ப பட்டே ஆனா படிக்க விடல என்ன
ம்
அவங்க இதுக்கே போயிட்டு இருந்தாலு புருசன் கிட்டு போய் ரொம்ப பட்டு கஷ்டப்பட்டு ஒரு பாவாடை ல்லா அசிங்கமான வார்த்தைய கேட்டு
ம்
இன்ஸ்கட் தைக்க முடியாம அது அது அவங்க கிட்ட போய் நம்ம அசிங்கமா ஒரு பாவாடை எடுக்க முடியாம நம்ம அசிங்கமா வார்த்த கேக்குறமன்ற மனுஷ நொந்து போய் தா போய் துணி தைக்க ஆரம்பிச்சே டைலரிங் கிளாஸுக்கு போனே
ம்
தெக்க ஆரம்பிச்சே அதாவது வந்து துணி நம்மளே கூடச் இன்ஸ்கட் தச்சுகலாம் நம்மளுக்கு தேவையானது நம்ம ரெடி உருவாக்கிற மத்தவங்ககிட்ட போய் நி இருக்கக் கூடாது என்ற ஒரே மனசு வைராகியத்தில்தா அந்த போயி அந்த மாரி ஒரு தொழில் கத்துக்கிட்டே
ஆமா நானு அது மாதிரிதாமா வந்து துணி கத்துக்க துணி தைக்கா கத்துக்குனே வீட்ல ஆ ஃபால் சாத வச்சு குடுத்துக்குவே ஏ ப்ளவுஸ்னா ஏதோ ஒன்னு ரெண்டு தைச்சுக்குவே ஆ ஆல்டரெஷன் பண்ற துணில்லா தைச்சு குடுப்போ பக்கத்துல இருக்கறவங்கல்லா தச்சு குடுங்கன்னு வந்து கேட்பாங்க எல்லா தைச்சுகுடு ப்ப அப்புறம் புடவ முந்தி முந்தி வந்து இது காட்டுவாங்கல்ல அ பட்டு பொடவைங்க மாரி இருந்து குச்சி கட்டுவாங்கல அதெல்லா ஆ கட்டி தருவே நானு
நல்லதுதான்ன
ஆ அதெல்லா நானே கைத்தொழில் மாரி செஞ்சுக்குவே ஆ அப்பறமா பூ இல்லங்கூடா இப்ப அல் பூ வந்து இப்ப மல்லிப்பூ குண்டு மல்லிப்பூ முல்ல பூ பூண் இல்லாம வேற ஆர்கிட் பூவெல்லா வந்திருக்குல்ல அ ஆர்கெஸ்ட்ரா பூ எல்லா வந்திருக்குல்ல ஆ மேக்கப் அழகு நெலைய ஆ உங்க கிட்ட அந்த பண்டிகை சீசன் வந்தா கல்யாண சீசன் வந்தா அந்த பூ அப்படியே ப க்கையாதா பெங்களூர்ல இருந்து வாங்கிட்டு வந்து அத கட்டிக்கட நா வித்திருக்கே அது ஒரு ஆ ஒரு செண்டு ஓ ஒரு பத்து பூ எட்டு பூ வச்சா ஒரு செண்டு மாதி ரி அந்தக்கு கம்பி மாரி ஒரு கம்பி மாரி வரு அதுக்கு த்ரெட்டு் வரு அது வாங்கி நானே சுத்தி ஆ நு தம்பதுரூபா ஒரு சென்டு நூறு நூத்தம்பதுண்ட்டுல்லா வித்துருக்கே கலர் ஸ்பரே எல்லா வாங்கி வச் பிச்சுன்னா அவங்களுக்கு தேவையான கலவு கலரு ஸ்ப்ரே பண்ணி ஆ குண்டுமல்லி பூவுல்லல்ல அந்த ஆர்கட் டு போது ரொம்ப நல்ல மாரியம் பண்ணுங்க திருவிழா மாரி வந்துச்சு எங்க ஊர்ல ஏது திருவிழாவ நடஞ்ச்சு அப்ப அதெல்லா நா கட்டி வித்திருக்கே நல்ல அந்த மாதிரிலல்லா நல்லா செஞ்சு ந நல்லா சம்பாரிச் வச்சிருக்கே ஏ செலவுக்கு நானே செலவு பண்ணிக்கிற மாரி நானே சம்பாதிச்சுக்கிற மாரி சேர் பண்ணிக்கெணு ஆ அத மாரில்லா ஆ டேலண்ட் இருக்கு நம்ப்ளுக்கு இன்னு இருக்கு டேலண்ட்டு வெளியில போயிட் டு பண்றதுக்கு எதுவு விடமாட்டேன்றாங்க வீட்ல இருந்துட்டே ஏதாச்சி செய்ற மாரி செய் சொல்றாங்க வீட்ட விட்டு அனுப்ப மாட்டேன்றாங்க எங்க வெளியில இன்னு நம்மள வீட்ட விட் டு எங்க அனுப்பாதம் போது நம்ம வீட்ல இருந்துனே ஏதாச்சு தொழில் செஞ்சிக்கலா நம்ப்ளால முடிஞ்சது துணி தெய்க்கிறது ஆ பால் சேக்குறது இந்த இது முந் குச்சி கட்றது
ஆமாம்
ப்ளௌஸ் வந்து இன்னு சரி வரியா எனக்கு கட்டிங் இது ஆகலா அது வந்து ஒரு மாஸ் சம் போயிட்டு ட்ர தை பயிற்சி நிலையத்துக் போயிட்டு நம்ம கத்துக்கலானு இருக்கு அது கத்துக்கனுங்கன்னா நாம்ப்ளே துணி தச்சு நாம்ப்ளே சம்பாறிச்சுக்கலா
ம்
ம் குடும்பத்தையு நம்ப இது பண்ணிட்டு போலா குடும்ப செலம நா நம்ப பண்ணிக்கெணுங்னா மத்த செலவு அவ்ங்க சம்பாதிச்சி சேமிச்சி நம்ப பசங்க இருக்காங்கல்ல சின்ன கொஸ் பசங்கல்ல படிப்பு செலவுக்கு அவுங்கள கல்யாணம் பண்றதுக்கு அதுக் கு இது பண்ண முடியு நம்மள்து ஒன்னு பெருசா ஒன்னு இல்ல நாம்ப கஸ்ட்டப்பட்டு முன்னேருனாதா ஒண்ணு
சரி சரி இங்க பாருங்க இங்க வந்து ஒரு சிட்டில ஒரு வக்கீலு அவுங்க பெரிய பில்டிங்ல இருக்காங்க நல்லா வசதியா இருக்குறாங்க
ம்
அவுங்க ஒய்ஃபு டைலரிங் வேல கத்துக்குனு ஒரு ப்ளவுஸ் ஒடனே இப்ப எமர்ஜென்சின் நாங்க போணோ சித்தியோட கல்யாண்த்துக்கு
ம்
வாங்கி ஜாக்கெட் வாங்கி ஒரு நாள் ஒரு பொ காலைல குடுத்தோ நாங்க சாய்ந்தரொ குடுத்துட்டாங்க அந்த மாரியெல்லா கஸ்ட்டப்பர்றாங்க வீட்ல இக்குறவங்கொ தொழில் தெரிஞ்சிக்கினு அவுங்களோடைய கொசரொ அவுங்கல்லா வசதி வாய்ப்பு பாக்ல பாத்தீங்ளா நம்போ நம்பாளுங்ளா இருந்தாக்கன்னா நறைய வசதி ஆ தான்ற கர்வத்துல ஆடுவாங்க
ஆமா
ஆனா வந்து இங்க வந்து அதெல்லா பாக்ல பாத்தீங்ளா
அ அவுங்க சுயத்தொழில் இருக்கணு நாம் பளு ஒரு பத்துருபா சம்பாறிக்கணு ஆ அத் அட்த்தவுங்க கைய நம்ம எதிர்ப்பாக்கக் கூடாது நம்ப செலவு நம்ப பண்ணிக் கெணுன்ற எண்ணொ இருந்தாவே அல்லா எல்லாருமே அந்த இதுல ஏ வாழ்லா க அந்த கஷ்டப்பட்டு நம்ப ஏதாச்சு ஒரு தொழில் செய்யிலா வீட்ல இருந்துட்டு என்ன செய்றதுன்றதுல்லா யோ செல சொல்லக் கூடாது நம்ப்ளால என்ன மு டியு வீட்லருந்து செய்ய முடியு இது செஞ்சி இது செய்லா அது செய்லா இது செஞ்சா இப்டி செய்லா இதுனால இவ்ளோ பலன் இருக்கு ஆன்ட்டு நம்ப யோசிச்சி ஒண்ணொண்ணு பாத்து செஞ்சீங்கன்னா எல்லாமே செய்லா நாம் ப்ளு அவுங்களுக்கு ஈடா சம்பாதிக் க்லா சம்பாதிக்கெலா சும்மா இருக்காமா
நா என்னா நெனச்சன்னா மூணு அடுக்கு மாடியில இக்குறவங்க துணி தெச்சிக் குடுப்பாங்ளான் நா யோசன பண்ண பாத்தீங்ளா ஆனா அந்த அளவுக்கு வசதி இருந்து அவ்ங்க வந்து இது வந்து தொழிலெல்லா பண்றாங்க
ஆ
ஒரு வக்கீலு வக்கீலோட பொண்டாட்டி சாப்பாடு செஞ்சு வச்சுன்னு ஃப்ரீ டைம் நேரத்துல டக்குனு அந்த ப்ளவுஸ்ஸ தெச்சு குடுத்து
ம்
இரநூத்தம்பதுருபா காசு சம்பாதிச்சுக்குனாங்க ஒரு ஒரு ப்ளோஸுக்கு இரநூத்தம்பது லைனிங் போட்டு குடுத்துட்டாங்க அஞ்சு நிமிஷ்த்துல
ம் அந்த மாதிரி நாமளே இது பண்ணிக்கணோ அவுங்களோ இங்கது கடை இருக்கு கடையிலர்ந்து சரக்கு போனனா ஏதாச்சு பசங்குளுக்கு துணியது எடுத்துட்டு வருவே பக்கத்துல இருக்குறவுங்கல்லா பா த்து நல்லா இருக்கு எங்குளுக்கு எடுத்னு வந்து குடுங்க வந்தான்னு கேப்பாங்க அப்பப்ப எங்க பசங்க போட்றத பாத்துட்டு ஆ நானா அப்றமா சேத் தி எடுத்துட்டு வந்துருவே வீட்டுக்குட்டு கூட வாரின்னு வந்துடுவே அது இதுனு சேத்தி எடுத்துட்டு வந்து பக்கத் பக்கத்துல இருக்குறவுங்குளுக்கு நம்புளுக்கு வேணும்ன்றது எடுத்துட்டு வேணான்றதெல்லா பக்கத்துல இருக்கிறவுங்குளுக்கு எல்லா காசுக்கு வித்துக்குவே அதுமாரி சேல்ஸ் பண்ணி நல்லா அது இது சிறு சேமிப்பு மாரி சேத்து வெச்சுட்டு வரோ
ஆமா நல்லத்தாமா அப்ப வந்து சும்மா கௌரவோ பாக்காம அவுங்கவுங்ளுக்கு செலவுக்கு அவுங்கவுங் கஷ்டப்பட்டு வாங்கி வைக்கிறதுனு ஒரு நல்ல விஷ்யோ தானே
ஆமா
நம்ம ஆளுங்கள்லா அந்த மாரி இல்ல கொஞ்சோ ஒரு சின்ன ஒரு வீடு இர்ந்தாவே பெரீய கௌ ஒரு நா போய் தச்
ஆ நாமதா இதுன்ட்டு பாக்குறாங்க அந்த கௌரவமோ இருக் கூடாது அந்த இது வெட்டு கௌரவோ இல்லாம நம்ம செஞ்சு செஞ்சாவே நம்ம பொழப்பு ஒழுங்க ஓ சரிம்மா அடுத்த கால்ல மீட் பண்லா நன்றிங்க